ஹலோ பேசுறது கேக்குதா ம் எப்டி இருக்
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஆ சாப்ட்டாச்சி இப்பதா வெளிய போயிட்டு வந்தோ ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிட்டு வந்து ஒரு புடவ எடுத்துட்டு வந்தே அது என்னமோ புடவைய பாத்து அந்த ஷாப்ல சுத்தி பாக்கும்போது இ புடவ எடுக்குறோமோ இல்லயோ அத சுத்தி பாக்கு போதே எனக்கு கண்ணுக்கு அப்டியே குளிர்ச்சியா இருக்க மாரி இருக்கு
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது நெஜந்தா வீட்ல என்னமோ நைட்டி அது இதுதா மாத்திக்கிட்டு சுத்துவோ ஆனா அந்த புடவைய பாத்தா ஏதோ ஒரு ஆச வந்துரு இந்த கலர் வாங்கணு இதுக்கு இப்டி பிளவுஸ் போடணு அப்டி பண்ணனு இப்டி பண்ணனு ஒரு ஆச வந்துரு உங்ளுக்கு இது சேரீதா ரொம்ப புடிக்குமா
உண்மயாலுமே எனக்கு ரொம்ப சேரீ செட்டாகற மாறி ஃபீல் பண்ணுவே ஆனா எனக்கு சுடிதார் போட்றதா கொஞ்சொ கம்ஃபர்டபிளா இருக்கு இப்ப ஆனா சேரீ கட்னா நா கொஞ்சொ இன்னு அழகா தெரிவன் நானே நெனக்கிறே இல்ல பொதுவாவே பொண்ணுங்க வந்துக்கு பொடவை கட்னாதா அழகா தெரிவாங்க இன்னைக்குதாமா பொண்ணு மாறி அழகா தெரியறன்னுவாங்க இல்லயா
மாவே நிச்சியமாவே நீங்க சொல்ற மாறி நானு எத் எத்தனயோ வாட்டி பட்டுப்பொடவ எல்லா மேரேஜ்து இது அது எல்லாம் அப்டியே கெடக்கே அப்டின் டு எடுத்து ரெண்டு சுடிதார்ல்லா கூட தச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டே ஆனா அது போட்டா ஓகே நல்லாதா இருக்கு அப்டின்ற மாதரி தா சொல்றாங்க எங்க நீங் சொல்ற மாறி நம்ம பொடவ கட்டினாதா நல்லா தெரிவோமே அழகா நிச் சயமாவே ஆயிரத்தெட்டு ஒரு ட்ரெஸ்சு இருந்தாலுமே அந்த சேரீக்கான அழகு அழகுதா
அ எங்கப்பா அப்பசொ இன்னைக்குதாம்மா நீ ஒரு பொண்ணாவே தெரியற பொண்ணு மாறி இருக்கற பொண்ணா அழகா இருக்கற அப்டின்னுவாங்க அது பெண் கொழந்த இருக்க வீட் ட்லல்லா மாடன் ட்ரெஸ்ஸூ அவுங்களுக்கு ரொம்ப சூட்டாகு அதென்னம் பாவாட சட்ட போட்டாவே நம்ப கண்ணே பாத்துட்ருக்கு நம்ம கொழந்தைங்கள ஒரு அழகா இருக்கு பாவாட சட்ட போட்டாவே அந்த கொழந் பெண் கொழந்தைங்க பொறுத்த வரைக்குமே அது இன்னு கொஞ்சொ அழகு தூக்கி குடுக்குற மாறி இருக்கு அந்தொரு
அது ஒரு அழகுதா நீங்க சொல்ற மாறி அதே மாறி நல்லா யோசிச்சீங்கன்னா நீங்க வந்து நைட்டில இருக்கும் போது தலய தூக்கி கொண்டதா தா போடுவீங்க ஜீன்ஸ் டி ஷர்ட் இல்ல ஷர்ட் பேண்ட் போட்றீங்கன்னாக்கா தலய வந்து ஒரு டு போனிடெய்ல் தா போடுவீங்க நல்லா கவனிச்சாக்கா அந்த பொடவ கட்னா மட்டு்ந்தா அழகா தலய பின்னிட்டோ இ ல்ல அதுக்கு தகுந்த மாறி ஜட போட்டுகிட்டோ தலை நெறய பூ வச்சுக்கிட்டு இந்த மை வெக்கறது கு குங்கும வெக்கறது அது எல்லாமே ஒரு அம்சமா அழக தரும் கண்டிப்
அதுதா பாக்க லட்சணமா இருக்கு அதா பாக்க லட்சணமா இருக்க மாறி இருக் கு அப்பதா அந்தோட எல்லா என்னா சொல்றது அந்தோட அழகே வெளிப்படுன்னு வச்சுக்கோங்களே நீங்க சொன்ன மாறி தா சுடிதார் போட்டா போனிடெய்ல் தா போடுவோ ஒரு கிளிப்பு தா கேச்சஸ் வெளிய வந்துருவோ அந்த சாரீனு ஒன்னு கட்ட மோதா பூ வைக்கிறது எல்லா புதோடு போறது பெரிய தோடு அந்த மாரில்லா அந்த சாரி கட்டும்மோதுதா நடக்கு இன்னொன்னு விஷ இப்பியு பாத்தீங்னா அந்த டிரஸ் ஷாப் போனவே நம்ம வாங்கறோமோ இல்லையோ அந்த பொடவையே எல்லா பாத்துட்டு வரும்போது என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ தெரியாது
நிச்சயமாங்க நெஜமாவே இந்த விண்டோ ஷாப்பிங்னு பேரு நீங்க சொல்ற துக்கு பேரு நம்ம வாங்குறோமோ இல்லியோ நானுமே நீங்க சொல்ற மாரி எங்க வீட்ல நா ஷாப்பிங் போனேன் வையே என்ன நீ அப்டிய டெய்லி பொடவ டவ கட்டி கிருச்சிற ஏதோ ஒரு பங்க்ஷன் வந்தா ஏதா பண்டிகை வந்தாதா கட்டுற என்னாத்துக்கு இப்ப அது போய் பாக்கறேன்னுவாங்க ஆனா சொல்ற மாரி அத அவங்க ஒன்னொன்னா எடுத்து போடும்போது அந்த கலரோ அந்த டிசைனோ அப்டியே பாத்துட்டு உக்காரலாமான்னு தோணு அப்டியே நீங்க சொல்ற மாரி நெஜந்தா அது
அது ஒரு புடவ எடுத்துட்டு வந்தா அதுல ஒரு ஹாப்பினஸ் வருங்க அதுக்கு என்ன மாரி பிளவுஸ் ஸ்டிச் பிட் பண்ணி போடலா இந்த பொடவய நாலு பேத்துக்கு அனுப்பிடுவோ நானு ஏய் நல்லாருக்கு கலரு காமி சூப்பர் நானு போய் அங்க எடுக்கிறே நம்ப எடுத்தது இல்லாம மத்தவங்களு சேந்து எடுக்க வெப்போ இந்த கலரு காமி நானு அடுத்தாரும் அடுத்த தட அடுத்தள்ள போயிட்டு வாங்கிட்டு வரே
ம் கண்டிப்பா கண்டிப்பா நா ஒரு படோ அத எடுக்கணுனா அட்லீஸ் எல்லாத்தையு எடுத்து போடாதீங்கன்னு சொல்லிடுவே ஆனாலு இப்டி திரும்பி அப்டி திரும்பியு மேல பாத்து கீழ பாத்து இப்டி பாத்து அப்டி பாத்து ஒரு அரமண் நேரமாது ஆக்கிடுவாங்க நீங்க இன்னிக்கு ஸ்கூ ஷாப்பிங் போண்ணீங்களே எவ்வளோ நேர ஸ்பெண்ட் பண்ணீங்க
புடவ் புடுச்சுசா டக் டக்குனு வாங்கிபே அடுத்ததெல்லா பாக்கவே மாட்டே அதே மாரி வந்து புடவைக் கிஸ் பெண் பண்ணு போது கொஞ்ச ரேட் அதிகமா இருந்தாலு பரவால எனக்கு புடிச்ச கலர் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ரேட்லா நா பாக்க மாட்டே எனக்கு புடிச்சதா அடுத்தது பாக்க மாட்டே டக்குன்னு வாங்கிட்டுவே ஏன்னா புடவேல மட்டு நம்ளுக்கு அஃபர்டபுளா வாங்க முடியு இத ஜுவல்சுக்கு இதெல்லா போனா கொஞ்சோ ப்ரைஸ் கம்மியா இருந்தா பரவால்ல இது வேற மாடலுக்கு போயிர்ல ஆனா புடவல நம்ம ஓரளவுக்கு அஃபர்டபுள் பண்ண முடியு இல்லையா அதனால எனக்கு புடிச்ச கலர் இருந்தா டக்குனு வாங்கீட்டு வந்ருவே இன்னிகி எனக்கு புடிச்ச புடவ கலருக்கு அமஞ்சது நா வாங்கிட்டு வந்துட்டே என்ன விட பிரெண்ட்ஸ்களுக்கு தா காமிக்கணு
சூப்பருங்க வாங்கிட்டு வந்தா காமிச்சிருவீங்க யூஸ்வலால்லியா நாங்க வந்து புடவயேடுத் தாக்க இம்மீடியேட்டா பிளவுஸு அப்டியே ரெடிமேட்லயே வாங்கிடுறதுங்க நிம்மதியா தக்கிற தலவலியே வேண்டா அப்டின்ட்டு ரெடிமேட்லயே அதுக்கு தோது பட்ற மாரி பிளவுஸ் வாங்கிடுவே நீங்க எப்டி சேரீ வாங்னீங்கன்னா தைக்கி குடுத்துருவீங்களா
உடனே தெக்க குடுக்க மாட்டேஒரு த்ரீ டேஸ் அந்த ப்ளவுஸ் எப் எப்டிலா ஸ்டிச் பண்ணி போடலா எந்த மாரில்லா பண்ணலான்னு சொல்லிட்டு நெட்ல போட்டு நல்லா சர்ச் பண்ணுவே கொஞ்ச ஹெவியா இருக்க கூடாது அப்ப அதுக்குன்னு ஒண்ணுமே இல்லாம இருக் இருக்க கூடாது அப்டி சொல்லிட்டு அதே ஒரு மூணு நாலு வச்சு பாத்துட்டே இருப் பே இல்ல நீங்க பிரெண்ட்ஸ் ஓடல்லா சேந்து ட்ரெஸ் ஷாப்லா போயி
போயிருக்கேப்பா எதுக்கு அப்டினாக்க ஆக்சுவலா இப்பதா சமீபத்துல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு யூஸ்வல்லா வீட்டில நம்ம ரிலேஷன்ஸோட தா போவோ போவோ ஹஸ்பண்டோட போவோ அந்த மாதிரி தா பண்ணுவோ இந்த வாட்டி தா வந்து பிரெண்ட்ஸ் வந்து என்ன நாங்கன்னாக்கா அவளுக்கு சுடிதார் எடுக்க போறே வா அப்டின்னா கடசில அங்க போய்ட்டு சத்தியமா ஒரே ஒரு சுடிதார் கூட எடுக்கல சுடிதார தவிர அத்தினியு எடுத்தாச்சு பாத்துக்கோங்க அது வந்து ஒரு பெரிய கட ஆச்சுவலா சுடிதார்ல இருந்து பிளோ இதுலருந்து ந்து லைக் என்ன சொல்றது நைட்டிலந்து டாப் அண்ட் ஸ்கட்டு அப்றோ வந்து சாரீஸ்சு அந்த மாதிரி அத்தனயு இருந்தது அதா நாங்க வந்து ஒரே ஒரு ஒரு ஐட்டம் வாங்க போயிட்டு வெள்ல வரும்போது நாலு பேக்குங்க அதுதா கடசியில அவகிட்ட கேட்ட நானு ஏண்டி நீ உனக்கு சுடிதார்னு ஒன்னு வாங்கணும்ன்னு சொன்னிய என்னக்கி வாங்கப்போற அத தவிர அத்தனையு வாங்கியாச்சே அப்டின்னே மாமா எங்கே நம்ம ஒன்னு நினச்சுட்டு உள்ள போறோ மத்ததெல்லா பாத்தாலே அப்டியே ரொம்ப நம்ளுக்கு டய்டுறோ அப்டின்னுவாங்க உங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா
என்னமோ மைண்ட் சரி சரியில்ல மைண்டு சர்யில்லயா நம்ம போலாமா ட்ரெஸ் ஷாப்புக்கு அப்டின்னு சொல்லிருவோ டக்குன்னு கிளம்பி டிரஸ் ஷாப்குதா போவோ எந்த மைண்ட் சரியில என்னமோரு மூட் அவுட் ட்டா இருக்கு அப்டின்னா நாங்க பஸ்ட்டு போறது டிரெஸ் ஷாப்தா அங்க போய் வாங்றமே இல்லயோ பாத்துட்டு வந்தமா யேம்மா நம்ம வீட்டு்ல எல்லா புடவையு இருக்கிற மாரி நம் ஒரு இமேஜ் பாத்துட்டு மட்டு வந்துருவோ ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போன அனுபொ நறையா இருக்கு ஃப்ரண்ஸோட போயிருக்கோ போயி அங்க போயி ஐஸ்க்ரீம் சாப் ஒரே ஒரு சாரீ தா எடுக்க போவோ ஆனா அவ்ளோ நேரொ ஆகுவோ அங்க இருக்குற எல்லா ஸ்நாக்ஸ்லா வாங்கி சாப்புட் எல்லா எடத்தையு சுத்திப் பாத்துட்டு அப்பறோ கடசீல ஒரு பொடவ எடுப்போ
தா நானு அந்த மாரி வேலல்லா பாத்துருக்கே இதுக்குன்னு வந்து இங்கேந்து எங் ஒரு இல்லாட்டி எங்கயாச்சு லாங்கா கெளம்பி போ வேண்டியது கேட்டா அவளுக்கு வாங்கப் போறோ அப்டின்னு ஒரு சாக்கு சொல்ட்டு வீட்ல ஃபுல் தி நல்லா வெள்ள சுத்திட்டு ஸ்னாகஸ் இக்ஸு வாங்கி சாப்ட்டு கட்சீல பாத்தா ஒரே ஏ ஒரு பொடவாதா வாங்க போயிருப்பா அவ அவளோட சாக்கு வெச்சுக்கிட்டு நா ஃபுல்லா ஊர் சுத்தி ஜா நல்லா பஸ்ஸுல சுத்தி பாத்துக்கிட்டு வந்துகிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அருமையா இருக்கு அந்த நீங்க சொல்ற மாரி நெஜந்தா அது
செலெக்ஷன் பண்ணிக்கி நம்ம போயிருப்போ ஆனா நம்ப்ளு சேந்து ரெண் மூண் பொடவ எடுத்துட் வந்திருப்
அதுவு கரெக்ட்டுதா இந்த சாக்குல ஒரே ஒரு பொடவ வாய்ங்க்கிறன் நைஸா வீட்லருந்து காஸ ஆட்டயப் போட்டு போய்ட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட் ட்டு வந்துருவோ கரெக்ட்டுதா நீங்க எந்த ரோட் சைட்லல்லா ட்ரெஸ்ஸு போடுவானே அதெல்லா வாங்குவீங்ளா
ம் புடிச்சிர்ந்தா டக்குனு வாய்ங்க்குவே நல்லா இருக் கே அப்டின் சொல்லி வாங்கிருக்கே பாத்தொன்னே புடிச்சிச்சுன்னா வச்சுங்க நம்மளுக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே ஏனா இப்பல்லா ரோட் சைட்ல நறையா போட்றாங்க கடைங்க அப்டியே ஒரு கயிற கட்டி உட்டுட் ட்டு அதுல தொங்க போட்ர்றாங்க ரோட் சைட்லயே போரும் போது அப்டியே எல்லாரு அப்டியே வாங்கின் போறாங்க வராங்க ஒரு சிலர் வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த மாரி
நீங்க ஆன்லைன்லா வாங்கிருக்கீங்ளா பொடவ
ஆன்லைன்ல வாங்கிருக்க ஆன்லைன்ல சாரீஸ் மட்டுந்தாம்ப்பா வாங்குவ இந்த சுடிதார்லா செட்டாகாது ஒரு சில ச சமயோ செட் ஆவு ஒரு சில சமயோ செட் ஆகாது
ஓகே ஓகே நானு அ நா நறைய பொடவ வாங்கியிருக்க
ஒ சூப்பர் சூப்
ஆன்லைன்ல இந்த ரீல்ஸுல்லா போடுவாங்கல்ல அதுல ஒரு பொடவ வெச்சி சேல்ஸ் பண்ணுவாங்கல அந்த கலர் காம்னேஷன் நல்லா இருக்கு இந்தப் அப்டியே ஆட்ரு போடு அப்டினு நானு ஆட்ரு போடுவே ஏ ஃரெண்ட்ஸுங்ளு ஆட்ரு போட வெச்சிருவே
ம் சூப்பர் சூப்பர் அப்ப நீங்களே ஒரு வியாபாரி ஆயிட்லா பேசாம
இல்ல நா வாங்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒடனே காமிச்சிருவே காமிச்ச ஒன்னே அவுங்களுக்கு ஆசய தூண்டிவுட்ருவ நானு ஆட்ரு பண்றே கிட்டத்தட்ட பண்ணா ஒரே டைம்ல ஒரே மாறி சா ரி கெட்டிட்டு வந்த்ருவோ
ம் ம் ம் ம் ஆமா ஆமா ஆ மா கலர்ஸ்ஸெல்லா கரெக்ட்டா சேருதா ஒங்களுக்கு வந்து சேருதா நீங்க போட்ற கலர்ஸு ஆன்லைன்ல
அ வந்து சேருது வந்து சேருது அது ஜென்யூனா பர்சன் கிட்ட நம்ப வாங்கணுங்க அது அந்த மாரி
ஆமா நி ச்சயமாவே ஏன்னா வந்து ஒரு சில சமயோ வந்து மிஸ் மேட்ச் ஆகு நம்ம வந்து ஆரஞ்சு குடுப்போ அவ ப்ளூ குடுத்து அம்ச்சுர் வா மாத்தி மாத்தி அம்ச்சுருவா ஒரு ஒரு சமயோ அத நம்ம திருப்பி ரிட்டன் குடுத்துக்குட்டு அது ஒரு தலவலி நம்ம ஒண்ணு ஆசப்பட்டு வாங் னா அது ஒன்னு வேற ஒன்னு வந்து நிக்கு ஒ ஒரு ரெண்டு மூணு தரவ எனக்கு அந்த மாரி இருக்கு லைக் நம்ம வந்து சாரீ போட்ருப்போ அவ அனுப்றது ஹேண் பேக் அனுப்புவா நா எங்கடா ஒன்ன கேட்ட ஹேண் பேகு அப்டினு நெனச்சிப்ப நானே
எனக்கு அந்த குவால்ட்டி கொஞ் சரியாமல் சரியில்லாம இருக்கு கலர் ஓரளவ்க்கு கரெக்டா வந்துடு குவால்ட்டி இன்ன செர்ல செரி போ நம்ளுக்கு புடிச்ச கலரு வ ந்துருச்சு குவால்ட்டி இல்லாமல் ரெண்டு மூணு தடவ தான கட்ட போறோ வாங்கி வெச்சுக்கலா அப்டின் சொல்லி வெச்சுக்குவே நானு
ஓகே ஓகே பேஸ்னு வச்சே தெரியுது நீங்க வந்து ரேட்டுன்றது மெயின பாக்க மாட்டீங்க புடிச்சது கலரு அது மட்டுந்தா ரொம்ப பாப்பீங்க அப்டி இல்லையா ஆ ஏனா நா கொஞ்சோ எல்லாமே பாப்பேங்க ரே ரேட்டு கலரு அந்த இது டெக்ஸ்ச்சரு அ லைக் கா ட்டனா இருந்தா ப்யூர் காட்டனா இந்தா நம்ப்ளுக்கு ரொம்ப இதுவ இருக்கு சிந்தட்டிக்கா இருந்தா ரொம்ப வேர்க்கு நாலா அதெல்லா கொஞ்சோ யோசிச்சி யோசிச்சி யோசிச்சி மண்ட கொழப்பி அப்புறமா ஃபைனலா ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வந்துருவே அவ்ளதா
செ செரிங்க நா வேற ப்ளவுஸ் டிசைன்ஸ் வேற கொஞ்சு நெட்ல பாக்ணு செரிப்பா ம் அ அ அ ஓகேங்க ம்
பாய் பாய்